அலோ
ஆ சொல்லுப்பா
நா இன்னிக்கி வர்ரதுக்கு லேட்டாகு கொஞ்சோ
யா
அது காலேஜ்ல வந்துட்டு எங்க சார் வந்துட்டு திடீர்னு ஒரு டெஸ்ட்டு வச்சு ப்ராக்டிகல் எக்ஸாம் வச்சு தா அனுப்புவன்ட்டாரு
ஆ
ஆ முடிச்சுட்டு வர்றதுக்கு எப்படியு ஒரு அதா எட்டு மணி ஆயிடு வர்ற வீட்டுக்கு வர்றதுக்குகே
சரி சரி அப்ப நா இப்ப வட போடுறன அத என்ன எப்ப சாப்பிடுவ
ஆ அத ஐயா ஐயோ ஆமால அது வேற இருக்குல
அ வந்து சாப்பிடு
ஃபுட்டு நா வந்து எத்தன மணிக்கு வந்து சாப்படுறது அப்போ அப்போ நைட்டு சாப்பாடு தா வந்து சாப்புன்னு வடய எப்டி மதியத்துக்கு ஈவினிங் தான சாப்புடுவாங்க
வட சாப்ட்டுட்டு காபிய குடிச்சிட்டோறோ ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு ஏதாவது சாப்ட்டுக்கோ
ஓ ஓ தண்ணி வருதா
தண்ணி மோட்டரு போடணு இனிதா து கரண்ட்டு வேற அவ அவங்க லைன் இல்ல நம்ம லைன்ருக்குது
ஓ கரண்ட் வேற இல்லையா அது என்ன அடிக்கடி கரண்ட்டு போகுது
அடிக்கடி ஒரு ஒரு வருஷோ இருக்காது
ஒரு வருஷமா எட்டு மாசோ இருக்காதா அதா ஒரு வருஷோ கிட்ட வரப்போகுது
தீ தீபாவளியோட ஆரம்மிச்சது ம் கரண்டு வரல ம் ம்
அடிக்கடி அப்ப கம்ப்ளைண்ட் தா பண்ணனு
ஆமா ஆ இப்ப அவங்களுக்கு போதஸ்சு பாத்துட்டு ஃபோன் போட்டு சொல்லி மா ரெடி பண்ட்டு அப்பிறவு மோட்ரு போடணு மோட்டார் போட்டு தண்ணி ஆமா ஃபோன் போடணு
ஆ அந்த மோட்டரு வேற போட்டா தண்ணி ஏறுமா
எ தண்ணி அப்பப்ப வுட்டுட்டு ஒழுங்கா எங்க வருது ஒரு நேரத்துல ஏறு ஒரு நேரத்துல ஏறாது தண்ணி பிரஷரா வந்துச்சுன்னா ஏறு இல்லான்னா ஏறாது ஏறுச்சுன்னா ஒன்ற மண் நேரத்துல டேங்க் நெரஞ்சிரு
ம் டிராம்லல்லா தண்ணி இருக்கா
கலா ஆ
டிரம்ல டரம்ல தண்ணி இருக்கா டிரம்மு டாப்புலல்லா புடிச்சி வச்சிருக்கியா
இருக்கு ரெண்டு ட்ரம்பு தண்ணி இருக்கு டப்புல எல்லா இல்ல ஆஆ அதாச்சு நா இத பாத்தா அ கேட்டு வட போட்டுட்டு
ம் என்ன வட போட்ற
அந்த கருப்பு உளுந்து பச்சரிசி அரைச்சி வச்சு அந்த மாவு
ஓ அந்த மாவு அரச்சச்சா அது அவ்ளோ டேஸ்ட் இருக் காது வேற ஏதா வட போட வேண்டியது தானே பருப்பு வட எல்லா போடவே மாட்ற
ஆ உடம்புக்கு அதான நல்லது
ஒடம்புக்கு இதுனாலதா ப்பு ஒனக்கு அது டைம் ஆகுதுன்னு சொல்லு ஒனக்கு இதுனா பட்டுன்னு வெங்காயத்த கட் பண்ணி போட்டு அ அந்த உளுந்து மாவ போட்டு அப்படியே உடனே எடுத்து எண்ணெயில போட்டு பொறிச்சி
ஆ ஆ ஆமா வெங்காயம்லா கட் பண்ண வேண்டா ம்ச் அப்டியே மாவ மட்டு தூக்கி அந்தாள தூக்கி எண்ணெ குள்ள தூக்கி போட்றனு அந்தாள வட வந்துரு
அதா சொன்ன வெங்காயத்த கட் பண்ணி போட்ற மாவ போட்ற தண்ணிய ஊத்துற உப்பு போட்ற அ எல்லத்தையு ஒன்னா போட்டு எண்ணைல போட்டு எடுக்குற இது வந்துட்டு உங்க ஊர்ல வடையா இதே பருப்பு வடையா ருந்தா பருப்பு ஊற வச்சு அப்பறொ அந்த மாதிரி ல்லா பண்றதுனால ஒனக்கு டைம் ஆகுது அதனால இத பண்ற நீ
ஆ ஆமா ஆமா எனக்கு ஈஸியான வேலல்ல
ஆமா
அதனால இந்த வேலைய செஞ்ஞிர்த
உம்
ம்
வேர என்ன நா வர்றதுக்கு எத சொன்னல லேட் ஆய்டு எப்டி இருந்தாலு
சரி உம் சரிப்பா வட போட்டு அ
இங்க வேற பஸ் வேற கெடக்குமான்னு தெரில
ஆ சரி பஸ் கெடைக்க
எங்க அந்த ஆறு மணி டைம்ல தா பஸ்ஸே ரொம்ப இருக்க மாட்டிதே
ஆஹ ஆறு மணிக்கு சாப்புட்டாகல
அதா அந்த எடத்துல வேற டிராஃபிக் அதிகமா இருக்கு சரி என்ன பண்
அ ம் சரி சரி உம் வெயிட் பண்ணு உனக்கு என்ன வேல
என்ன வேலன்னா வீட்டுக்கு வந்து படிக்கணுல
பொறுமயா படிச்சுக்கொ கேம் தான வெளாடு படிக்கறது கம்மி கேம் வெளயட்றது தான ஜாஸ்தி
ஆட யாருமா நீ நீ வேற நா திருப்பி அப்டி சொல்ல வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வச்சுருக்காங்க அது வேற வந்து படிக்கலன்னா அவ்ளோதா ம்
அ சரி சரி
இந்தா வீட்டுக்கு வந்தோனே டைம் இருக்குமானு வேர லேட்ட தா வர நீ வேற வட போட்டு வச்சிருக்கன்ற அத எடுத்து திருப்பி சாப்பிட்னு இதுக்கே வந்து டைம் நைட்டு பத்து மணி ஆய்டு
அதா ஒனக்குதா அதா புடிக்கதுன்ட்டிய
என்னது புடிக்காது
வட
அ எப்டி இந்தாலு சாப்ட்டுதானே ஆகணு ஏதாச்சு
அ அ சாப்பிடணுங்கிறதுக்காண்டி கொஞ்சோல சாப்டனு
ஆமா வந்த எப்டி பசிங்குன்னு ஒனக்குதா தெரியு நீ எல்லா காலேஜ் வந்து நீ படிக்கும்போது எப்படி இருந்த தெரியாது ஆனா நாங்க படிக்கும் போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ருக்கு நாங்க ல்லா வந்து எத்தன ட்ரெயின் ஏறி வறனு தெரியுல ஒரு ட்ரெயின்னு ரெண்டு பஸ்ஸு அதுக்கடுத்து வீட்டுக்கு அங்க இருந்து நடந்து வர
உம் வேணா ஹெலிகாப்டர் வேணா புடிச்சுக்கோ அதுல வா
நீதா சொந்தமா ஒரு ஹெலிகாப்டர் வேனா வீட்டோட மொட் மொட்டமாடில வாங்கி நிறுத்தி வை அப்டியே அங்க காலேஜுக்கு ஒரு ஹெலிபேடு வாங்கி வை நாங்க அப்டி யே ஹெலிகாப்டர்லயே போயிட்டு போயிட்டு வந்துர்றே
ம்
ம்
இங்க ஒலகத்துல நீ மட்டுந்தா கஷ்டப்பட்டு போயிட்டு வாறா மீதி எல்லாரு அப்டியே ஹெலிகாப்டர்ல தா போயிட்டு வர்றாங்க
ஆமா ஆமா
ம் சேரி சேரி ம் சேரிப்பா ம் வா
வந்துட்டுதா இருக்கே செரி இது ஏதோ கேக்கணு நெனைச்சனே
ஆ நியாயந்தா ஸ்நாக்ஸ் எதுவு சாப்டனுமா வரும்போது போய் சாப்ட்டுக்கோ
ஆமா அது எப்டி இருந்தாலு நா உட்ட ஒன்னே அங்க கேன்டீன்ல போயிட்டு ஒரு டீயு அங்க ஏற்கனவே ஒரு வடையு சாப்ட்டுதா வருவே
ஆ காசு வச்சிருக்கியா இல்ல வேற எவன்ட்டயாது வாங்கி குடுப்பியா
சில்ர இல்ல நூறுபா நோட்டு தா இருக்கு
ஆ ஏ அதுக்கு சில்ற தர மாட்டாங்ளோ
ஆஹா கேண்டீன்ல ஒரு டீ பத்து ரூபா ஒரு வடையு பத்து ரூபா இருவது ரூபா அங்க வந்துட்டு கேண்டீன்ல வந்துட்டு ரொம்ப காசு வச்சிருக்க மாட்டாங்க ஃபுல்லா ஜி பே அந்த மாரிதா பண்ணிட்டு இருப்பாங்க அதனால காசுலா இருக்காது அவங்ககிட்ட சில்ர இருக்காது குடுத்தா சில்ர குடுப்பானுவாங்க அதா ஏ ஃப்ரெண்டு வந்து ஜி பே பண்றே நா உனக்கு ஆ ஜி பே பண்ணிட்டதுக்கு அப்பறமா ஆ நீ வந்து நா வீட்டுக்கு வந்து அவனுக்கு ஜி பே பண்ணிர்றே
சேரி சேரி சேரி போ ம்
ம் நானு ஏ ஃப்ரெண்டுந்தா ஒன்னாதா வருவோ நம்ம வீட்டு பக் கத்துல இருக்கானே அவே அது வேற என்ன பண்ண முடியு ஒண்ணா வந்தா அதா பண்ண முடியு
ம் தனியா வந்தா போரடிக்கு ரெண்டு பேரா வந்தா கத வுட்டுட்டு வரலா
ஆமா தனியா வந்தா
ம் நானே துணி எடுக்க மறந் துணி எடுக்க போனு துணி காஞ்சி கெடக்கு
ம் ம் மழ பெய்தோ
மழ வர்ல திடிர்னு நல்ல மழ வந்து நெனஞ்சிருச்சின்னா அததா நா நம்ம எதிர்பாக்காம வர்றோ
எனக்கு ஃபுல்லா வேர்த்து போச்சு
ம் ம் மோட்ரு தா போடணு மோட்ரு போட்டு உட்றே ம்
சேரி சேரி ம்
அப்பறோ சொல்லுப்பா
நா என்ன சொல்றது இது டீ குடிசியா நீ
ஆ டீல்லா குடிச்சாச்சி டீய குடிச்சிட்டுதா வடையே போட்றே அப்பாவுக்கு மட்டு கொஞ்சோ டீ வச்சிருக்றே
ஓ டீய குடிச்சிட்டுதா வட ஊர்ல எல்லா வடையு டீயு ஒன்னா சாப்டுவாங்க நீ மட்டு டீய போ குடிச்சதுக்கு அப்பறமா வடை
எனக்கு வேல இருந்துச்சில்ல
அப்டி என்ன வேல இருக்கு ஒனக்கு
ம் ஒரு வேலையு கெடயாது அபடியே சும்மா அப்டி படுத்து படுத்து தூங்கணு ம் வீட்ல எவ்ளோ வே துணி தக்கிற வேல இருக்குது சமையல் வேல இருக்கு பாத்ர கழுவுற வேல இருக்கு துணி தொவைக்கிற வேல இருக் கு காயப்போட்ற வேல இருக்கு எடுக்ற வேல இருக்கு வாசல் பெருக்குற வேல இருக்கு வீடு பெருக்குற வேல இருக்கு இவ்ளோ வேல இருக்கு கோலம் ஆ
இரு இப்ப நா ஒன்னு சொல்ற துணி தைக்கிறது மிஷின் தா தைக்கிது வா துணி தைக்கறது மிஷின் தா பண்ணுது
ம் ம்
வீடு பெருக்குறது தொடப்பந்தா பண்ணுது ஆ வாசல் பெறுக்கறதோ தொடப்பந்தா பண்ணுது இதுல வந்து எதுல எது வந்துட்டு நீ பண்ற சொல்லு
பேன போட்டுட்டு அப்படியே லைட் போட்டுட்டு அப்படியே சேர்ல உக்காந்துருவே பாத்துட்டு அத பாட்டுக்கு எல்லா வேலையு செஞ்சிரோ
ஓ அப்படியா செரி
ம்
ஜோக்கா
நானா தெரியாம சொல்ட்டே டான்ஸ் ஏரண்ட்டு
ஓஹோ ம் ம்
ம்
அதா நா வந்து அ வேணா வர வழியில அப்டியே ஈ பில சொல்லிட்டு வந்துடுறே கரண்ட் இல்லன்னு
செர் செர் செர் ம்
ஆங் நீ போன் போட்டியா இல்ல இனிமேல்தா போட போறியா
போட்டாச் போட்டாச் வந்துருவாங்க இப்பா
நம்ம சைட்ல மட்டு கரண்ட் இல்லயா இல்ல மொத்த ஏரியாலமே இல்லயா
அ இல்ல இங்க ரெண்டு மண்நேரத்துக்கு மட்டுந்தா இல்ல
ஒரு ரெண்டு மூணு வீட்டுக்கு மட்டுந்தான அப்போனாலே லேட்டா தா வருவாங்க
ஆமா
ஆ ஸ்ட்ரீட் லைட்லா எரியுதா
எரிது எரிது
ஆ அப்ப வந்துரும்னு நெனைக்கிறே அப்படிதா நெனைச்சுக்கணு
அ ஒரு மண்நேர ஆகு
ஒரு மண்நேர அப்போ நா வரதுக்குள்ள வந்துருல்ல
ம் நீ வருதா ரெண்டு மூணு மண் நேர ஆக
ஆமா ஆமா
ம் அதுக்குள்ள வந்துரு ம் ம்
ஏ ஃப்ரெண்டுக்கு வேற நாளைக்கு பர்த்டே
ம் என்னவா இதா வாங்கி குடுக்கணுமா
ஆமா கிஃப்ட் குடுக்கணு என்ன குடுக்குறது சொல்லு
ஏதாவது பாத்து குடு
ஏதாச்சுன்னா ஏதாவது சொல்லுமா ஐடியா சொல்லுமா
ரெண்டு முணறச்சியாந்து கேக் வாங்கி கட் பண்ணிக்கோங்க
ஆ அதெல்ல வந்துட்டு காலேஜில இருக்கவனே பண்ணுறானுங்க எல்லா கும்பலா காசு போட்டு அ நானு போடுறதுல அதுல போட்டு அதுல கேக் வெட்டி காலேஜ்ல முடிச்சிர நா வந்து தனிய ஏதாவது கிஃப்ட்டு குடுக்கணும்ல என்ன குடுக்கறது
தெரலயே
தெரிலையா செரி ஒரு பெண்ணு வாங்கி குடுத்துட்டோமா
குடு குடு
ம் ம் அதான் நல்ல பெண் தான் தரணும் இங்க் பென் மாரியே வாங்கி கொடுத்தரே ரீஃபில் பண்ணறோம் மாரி ம் ம் செரி
ஓ
செரிம்மா அப்றமா பேசுறேன் ம்